ஹலோ கேக் க்கு தா
ஆ கேக்குதுக்கா பொறுமையா கேக்குது
இது வச்சுக்கோ சவுண்டு வச்சுக்கோ நீ நல்லா வேகமா பேசுனா நல்லா கேக்கூ
உம்
அ நீ வந்து எனக்கு உனக்கு ஒரு கால் வேஸ்ட் ஆகி இருக்கு தெரியுமா நீ எனக்கு கால் பண்ண போறனா ஃபர்ஸ்ட் நார்மல் கால் பண்ணி எனக்கு கால் பண்ண போறேன்னு சொல்லிடு
இல்ல எனக்கு ஃபை காட்டுதே
ஃபை காட்டு இல்ல ஆனா ஒரு கால் வேஸ்ட்டு நா அட்டன் பண்ணலனா ஒரு கால் வேஸ்ட ஆன அட்டன் பண்ண வந்த அதுக்குள்ள நி கட்டாயிடுச்சு நீ வந்து எப்பயுமே வந்து ஒரு காலு எனக்கு எனக்கு
உம் இப்ப நா உனக்கு இப் இப்போ நா கால் பண்ணி உனக்கு அமௌண்ட் வரு எனக்கு வரும்மா
ஆமா ரெண்டு பேருக்குமே வரு
இப்ப இதுல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா
ஆஹ் ஆட் பண்ணலாம் நீ வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வருதான்னு பாத்து ப்போ பாத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் இதுல பேட்சல ஆட் பண்ணி இல்ல இப்பவே கூட ஆட் பண்ணிக்களா
சேரி
உம் இப்ப நீ உனக்கு இந்த ப்ராசஸ் கொஞ்சோ தெளிவா நீ பேசி தெரிஞ்சுக்கோ
உம் உம் செரிப்ப வந்து நா இன்னு போர்க்கால் யாரு
அஹ் எனக்கே பண்ணு ஏ எனக்கு நீ அஞ்சு அஞ்சு கால் பண்ணலா நா உனக்கு அஞ்சு கால் பண்ணலா ஒரு நாளைக்கு இம் பத்து பத்து நிமிஷம் பேசணு ஒரு காலு சாப்ட்டியா
சாப்பிட்டே நீனு
ஆஹ் நானு சாப் விட்டுட்ட
என்ன சாப்ட்டா
நீ என்ன சாப் நானா இட்லி சாப்ட்ட ஆ ஆமா நீ என்ன சாப்ட்ட நீ என்ன சாப்ட்ட
நானா இங்க அருள் மாமா கிட்ட ரெண்டு பூரி சாப்ட்ட
சரி சரி பூரிலா இப்ப எண்ணெ பொருள்லா ஒத்துக்குதா உனக்கு
ம்
ம் ம் கீர்த்திக்கு ஒடம்பு எப்டி இருக்கு
இன்னிக் ஹாஸ்பிடல் போய்ருந்துதா என்னன் தெர்ல காலல வண்டி கேட்டுது அம்மா கிட்ட அம்மா வண்டி தரமாட்ட சொல் நாங்க இங்க வேல இருக்கு தரமாட் அப்டி சொல்ட்டாங்க
ஆனா நீ இன்னிக் எடுத்துட்டு வந்துருக்க
எல்லா எல்லா சண்ட இருக்குன்ட்டு இல்ல நைட் தா தெரியு
உம் உம் உம் உம் அப்றோ
சத்திங் தாம்மா கூட்டு போறே அதுக் என்னானே தெர்ல சாப்ட்டா சாப்ட்டு கொஞ்சோ வய்று கேப் ஆனாலு மய்க்கோ வர்தா
பாப்பா கீ்ர்த்திக்கா
ம் கழுத்து வலிக்கிது இதே சேர் நாளைக் போய் பாக்குறே அப்டின்னு சொன்னாங்க.
சொன்னே அன்னைக்கே சொன்ன நானு போ சொல்லி கேக்கல இல்ல இல்ல அப்டீன்னு சொல்லிச்சி இன்னைக் அவளுக் வலிக்கிதாமா
போய் பாக்கணு அப்டி சொல்ட்டு போயி கால்ல போய்ட்டு அப்டே காலேஜ் போய்ட்டு அப் எப்டியு வேலைக் போறோ என்ன சொன்னா கொஞ்சோ வேல வந்தப் அப்றோ வேற போஸ்ட்டிங் தரமாட்டாங்க இப்ப நின்னுடாலு வேற போஸ்டிங்னா கஷ்டோ சேரி போட்டோன்றதுனால தா உட்ருன்னுது டிகிரி அஷ் ஆ வேற போஸ்ட் தந்துருவாங்க
ம் ம் ம் ம்
இல்லானா ஆறு மாச கோர்ஸ் பண்ணலால்ல
யாரு
கீர்த்தி
பண்லாந்தா இது இக்கை கண்ணு கெட்ன கை வேலய உட்டுட்டு நம்ம போஸ் பண்றது இது பா அதுதா யோசிக்க வேண்டிதா இருக்கு ஏனா இப்ப எவனுக்கு ஆனா கோர்ஸ் பண்ணாலு சிக்ஸ் மந்து கோர்ஸ் பண்ணாலு வேல கெடைக்கு அதெல்லா இல்லங்ஸ் சொல்லல பண்ணா நா சென்னை போய் சேம் சொல்லு ஏ சேல்ரி அதிகமாவு கெடைக் போம் ஏ கெடைக்காது அதெல்லா கெடைக் ஆ பாப்போ
சென்னைக்கு போன்னு
ம் ஆமா போய் கிளாஸ் பண்ணு எல்லா பண்ணணு படிச்ச கண்டிப்பா கெடைக்கறதுக்கு கோர்ஸ்க்கு காசு கட்டணு
ம் போட்டோ போ பொறுமயா பாத்துக்லா
உம்
நேத்து ஒரு போட்டோ கெட்ச்சது அது வந் கீர்த்தி வந்து உப்பு மொச்சு குத்துது ஆயாக்கு ஆப் ஆயாக்கு உப்பு மொச்சு குடுத்து ச்சு
புரியல புரியல
வேறு நல்ல கொழில இருந்தால எல்லாரு
ம் ம்
உப்பு மடிச்சு குடுத்துச்சு ஒரு சாப்பாடு என்னா டி எம் பி சி எக்ஸாம் அப்லே கொல்ச்சா
ஆஹ் சொல்லு
அந்த ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட்ல ஃபோட்டோ ஒட்டி இருந்துச்சு ஹலோ ஆஹ
என்ன எக்ஸாம்க்கு அப்ளே பண்ணியிருந்துது
எப்பெயோ அப்ளே பண்ணது அது ஃபைல்ல ஹால் டிக்கெட் இருந்துச்சு போட்டோ வச்சு அது குத்தாண்டு போயிடுச்சு உ போட்ட சாம்ராஜா அங்க அங்க எல்லா அங்க இருந்தோ நாங்க சாப்டுட்டு இருந்தோ அந்த ஃபோட்டோ விச்சு போன்ல வச் சின்னாரு இரு நா மாப்ள பாக்க போறேன் வந்து ஒண்ணுமே இல்ல ஃபோன்ல இருந்து ஃபோட்டோ கீழ உழுந்துது கீர்த்தி இங்க பாரு ஒம்மேல பாசத்துல போட்டோ தி தரப்பனுனானு
ஹ
ஒட்னே நான்தா வந்ட்டா கீர்த்தி உனக்கு என்ன போலீஸ்கார மாப்ள பாத்துக்கிறாப்பா
அடி ஏன்டி எனக் அப்பந்தா தெரியு நானா எதா வாய தெறந்தேனா
பாக்குனா ஒண்ணு தெரியுமா அப்ப
நான் தான் அம்மா கிட்டல்லாம் வேணாம் அது கிட்ட பேசாதீங்க எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறு த்தி வச்சிருக்கறா
அ ந அஐா இதுஎப்ந்தியிருந்து
ஐ டிே எப் அப்பயோ எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் நான் தான் வேணாம் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன்
அஹம்
உம் சரி அதா அழுவோம் அது கொஞ்சம் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுது விடுங்க அப்படின்னுலாம் நான் தான் சொல்லி இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேனே
அவ கைலந்து அவ கைலந்து ஃபோன வேகமாக பிடுங்கிடுச்சு பிடுங்கி அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுன்னு தரவே மாட்டேன் நான்
உம்
மொதல்ல அப்பா இந்த போட்டோல நா நல்லா இல்ல வேற படத்தப நா ஏற்றி விட்டேன் மொதா இது பண்ணு அப்பதான் நான் பண்ணிக்கலாம் மொத இதுக்கு பண்ணுங்க அதான் நான் பண்ணிக்குவேன்
தான செரியானதமாத் தெரியுமா அவர் வேலில ஒரு அப்படியே வந்து கரெக்ட் த
நான் வந்து அது தப்பிக்கணும் சொல்லிட்டு கொச்சக்கனா வேலைக்கு போட்டோம் ஃப்ரீயா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக பேசனா அது என்ன மாட்டி ஊத்து
உம் உம் உம் அப்படி என்கிட்ட அத சொல்லுச்சு ஃபஸ்ட்டுக்கு நித்தி கல்யாண பண்ணி வைங்க அது போட்டும் நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கறேன் போறேன் வரேனு உம் அதான் அது எப்படி நானும் அது எப்படி இருந்தான் நானும் சொன்னேன்
ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான்டி சிக்ஸ்
ஆனா இப்ப ஆனா நான் தான் சொன்னேன்ல ஒரு ரெண்டு வருஷம் போவேட்டும்
ம் ம்
எல்லாம் என்ன பண்ணுவாங்ளோ தெரிலயே யார் யார்ருனா முடிவு பண்ணி வச்சிக்கிறாங்கன்னு நம்மளுக்குகா தெரியும் சொல்லு லா
ம்ஹ்
ம் யார் யார் வீட்ல என்ன முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு என்னமா தெரியு
இது வரைக்குதாமா சொந்தம் வேண்டிருக்கு
ஆங் போங்க நித்தி என்னாபுடிம் முடிவு பண்ணி வச்சிருந்தது எங்களுக்குகா தெரியு
ஹைட்டா லாங்சைஸ் நோட்டு வேணும் என்ன வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன்
ம் ம் ம் சரி அப்ப ஃப்ரீயா இருப்பியா நீ அஞ்சு கால் நா அஞ்சு கால் டெய்லி பேசிடலாம்
செரி பேசிடலாம்
இன்னைக்கு என்ன திங்க கெழமையா திங்க கெழம வந்து வெள்ளிக் கெழம கூட நம்ம டெய்லியும் கால் பேசி பேசி வச்சுக்கணு அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு
ம் எத்துன பிரியட்ஸ்க்கு ஜாய்ன் பண்ணணும் எத்துன பேர் ஜாய்ன் பண்ணணும்
நான் ஜாய்ன்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன் ஆனா இப்பதைக்கு டாஸ்க் இருக்குனு நெனைக்கிறேன்
இது வாங்குறதுக்கு காசு ம்
என்னன்னு சொல்லிட்டாரு
ம்
இப்பதைக்கு டாஸ்க் இருக் இருக்குன்னு நெனைக்கிறேன்ப்பா
த்ரீ மெம்பர்ஸ் ஷார்ட் பண்ணலாமா
ம் ம் ம் கண்டிப்பா இது பண்ணலாம் நான் அந்த ஒன்னு வாட்ஸ்ப்ல குரூப்ல ம் சொல்றேன் நானு அதுல அவங்ககிட்ட கேளு ஒரு சார் மெசேஜ் பண்ணுவாரு பாரு
ஐயோ சார அது ஓகேக்கா அக்கான்னு சொல்லிட்டேன் அது டக்குன்னு தெரிஞ்சி பண்ணிட்டேன் எதோ தம்ப் பிங்கர் அனுப்பிட்டேன்
ஆமா ஆமா ஆனா சின்ன பையன் தான் ஆனா உன்னை விட பெரியவங்கன்னு நெனைக்கிறேன்
அதுல பார்த்தான்னு வந்துச்சா ஆஹ் சொல்ட்டு நான் ஓகே தம்ப் ஃபிங்கர் மட்டும் அனுப்பிட்டேன் ஓ அக்கான்னு டெலேட் பண்ட்டேன்
உஹம் உம் உம் உம்
செலக்யா
அவுங்க கிட்ட கேளு இந்த மாரி வந்து மூணு பேரு வந்து இந்மாரி ஜாயின் பண்ணும்னு சொல்றாங்க எனக்கு ஆட் பண்ணி விட்றீங்களானு கேளு
உம்
ஆட் பண்ணி நீ அந்த ப்ரொஃபைல் டாஸ்க்லாம் இன்னைக்கே கூட முடிச்சுடு கேட்டு அவுங்க முடிச்சு உட்டனா நாளைக் கு எல்லாமே உங்களுக்கு டாஸ்க் அசைன் ஆயிடு
உம் கீர்த்திக்கு இன்னும் அச
கீர்த்திக்கும் அ அசைன் ஆயிட்ருக்கும்னு நெனைக்கிறே அதுதா இப்ப இப்பத்திக்கு ஃபோன் பாத்திருக்காது ஆஹ் எப்ப வேணா பேசலாம்
டாஸ்க் இன்னைக்கு ஃபுல்லா இருக்கோ
உம் எப்ப வேணா பேசிக்கலா டாஸ்க் இருக்கோ உம்
சேர் ஓக்கே ஏ நம்ம கிட்ட இருந்து எந்த அமௌண்ட்டும் போகாதுல்ல அவுங்ககிட்ட இருந்துதா வரோ
இதோ வேல இருக்கு இதே நா முடிச்சுட்டு ஆஹ் நா தம்பிய போ கூட் கூட்டினு வந்து
சேரி நா மெசேஜ் போடு
ஆஹ் நா மெசேஜ் போடுறே நீ பாரு பாத்துட்டு கூட நீ இது பண்ணு சேரியா ஆஹ் சேரி சேரி வெச்சுரவா உம் கட் பண்ணிரு